ஆஹ் ஹலோ
ஆஹ் ஆஹ் நல்லார் க்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆஹ் நல்லாருகேங்க ஏ வாய்ஸ் தெளிவா கேக்குதா
ஆஹ் கிளியரா கேக்குது
ஓகே ஓகேங்க உம் என்ன பண்ட்டு இருக்கீங்க இல்ல இனிமேல் தாங்க இன்னொரு எட்டு மணி எட்ர அந்த மாரிதா சாப்டுவே நீங்க
உம் நானு அதே டைம் தா ம்
ஓகே ஓகேங்க இன்னிக்கு என்ன ஸ்பெஷல் வீட்ல
இன்னிக்கா தோச தா தோச நேத்து மீன் கொழம்பு ஆமா அதே அத வச்சுகலா அப்டின்னு
ஓ சூப்பர் சூப்பர் நேத்து மீன் கொழம்பு இன்னிக்கு டேஸ்ட்ட தா இருக்கு நேத்து அட
ஆமா
உம் ஓகே ஓகேங்க
ம்
அப்ரோ எங்கயாச்சு இந்த தெரியல நா இன்னு போய் பாக்ல என்ன சமைச்சிருப்பாங்கன்னு தெரில இன்னு கிச்சனுக்கே போய் பாக்லீங்க டைமிங் ஆஹ் ம் எங்க உங்க ஊர்லல்லா சுத் சுத் சுத்தி பாக்றதுக்கு ஏதாச்சு ஐமீன் நீங்க இந்த மாரி வெளில டூரு ட்ராவலு அந்த மாதிரி அதிகமா போவீங்ளா உங்ளுக்கு ஃபேவரட் டானா பிளேஸ்னா ஏதாச்சு இருக்கா
கல்லணல்லா எங்ளுக்கு பக்கோந்தா
ஓகே ஓகே
அஹ் அங்கல்லா வந்து போலா வீக்லி ஒன்ஸ் போய்ட்டு வர்லாம் அதே மாதிரி கொஞ்சோ தூரோ போனா அதே மாரி கல்ல டேம் ஒண்ணு முக்கம்புன்னு சொல்லிருக்கு
ஓகே ஓகே
அஹ் அதுவு இதே மாரிதா கல்லண மாரிதா இருக்கு அப்ரம் இப்போ புதுசா போர்ட்ஸ் பர்க் பொண்ணு ஆரம்பிச்ருக்காங்க அங்கமு க்க போர் பக்கதுலேயே அதுல நெறைய பேர்ட்ஸ் ச அதெல்லா நெறைய இருக்கு கொழ கொழந்தைங்ளளா கூட்டிட்டு போனா நல்லாருக்கு கொழந்தைல்லா என்ஜாய் பண்ணுவாங்க
உம் ம் ம்
அப்புறம் உ அப்பறம் கோவில் நெறைய இருக்குறீங்க
ஓ ஆமா அந்த சைடு சொலவா வேணு புல்லா கோவில் தா இருக்கு உம்
சைட்லா பயங்கரமா கோயில் தா உச்சி பிள்ளையார் கோவில் ஸ்ரீ எல்லாமே ஃபேமஸான கோவிலாருக்கு குத்துரவண காவலுச்சு உம் தென சய க உம் இது மாரி நெறையா பேமஸான கோவில் நெறையாருக்கு அப்ப டேம் அப்பறோம் தஞ்சாவூர் அதுவு அங்க ஒரு ஒன் ஹர் ட்ராவல் தா ஆ பெரிய கோவில் ந அங்க போயிட்டு வரலாம் மெயினா கல்லணங்க இதுல வந்துட்டு எந்த எதுமே நமக்கு வந்து எதுமே எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணவே தேவையில்ல ஜாலியா போயிட்டு சாப்பறதுக்கு மட்டும் செலவு பண்ணா போதும் மித்தபடி இப்போ ஒரு தேட்டர் போனோன்னா எல்லாத்துக்கு போனோன்னா நம்ம காசு செலவு பண்ணி அங்க ஒக்காந்து பாத்துட்டு அது ஒரு தா இருக்காது இது வந்து ரிலாக் சா இருக்கு கல்லண போயிட்டு வர்றதுனாலே அந்த நேச்சர் எல்லா பாத்து ப்டியே போற வழியில நல்லா இருக் கு அது காலேனே எல்லாருமே வந்துருவாங் அ ஜே ஜேன் கூட்டம் இருக்கு நீங்க உங்க ஊர் ஏதாவது சுத்தி பாக்குறதுக்கு
எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ம் எங்க ஊர் சுத்தி பெருசா எதுவு அவ்வளோ டூரிஸ்ட் ஸ்பாட்ன்னு சொல்ல முடியாது ஒரு பேர்ட்ஸ் சேஞ்சுரி இருக்கு ம் பேர்ட்ஸ் அ பறவைகள் சரணாலயம் ஒன்னு இருக் து அது போக அந்த மேட்டூர் டேமு அதெல்லா இருக்குது ஆனா நானே அதுக்கெல்லா போனதில்ல எங்க ஊர்ல இருந்து அது ஒரு நூறு கிலோமீட்டர் அந்த ரேஞ்ச்ல தா இருக்கு
ஆ
பெருசா நா இங்க ஊர் சுத்தி போனதுல ஆனா பட்டு தஞ்சாவூர் திருச்சி அ மதுர அந்த மாரியான ஊர்களுக்கு கல்லணைக்கே வந்திருக்கோ ஒரு கிட்டத்தட்ட ஒன் இயர் கிட்ட ஆச்சு கல்யாணோ ஒரு தட வந்தோ அதா பஸ்ட் டைமு ம் கல்யாணோ வந்து ட்டு ஆமா கத் பஸ்ட்டு வந்துட்டு எங்க எங்க போனோனா அந்த ஸ்ரீரங்கோ ஃவஸ்ட்டு பிளான் பண்ணி காலைல் நேரமே போனோ சீரங்கம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்ற வந்து து ஆ திருச்சியிலயே இன்னொரு கோயில் ஒரு ஒரு பழமையான கோயில தா எனக்கு அது டக்குன்னு பேர் மறந்துருச்சு
ஆ உம் திருவேணிக்காவலால
இல்ல திருவேணிக்காவல்ல அது அ ஒரு சாமி வந்து ம் யான உள்ள போவக் கூடாதுன் சொல்லிட் ட்டு ஒரு அ கிரவுண்ட் அ அடில கட்டிருப்பாங்க அ அது வந்து ஒரு சின்ன கேப் குள்ளதா போயிட்டு சாமி கும்புட்டு வர்ற மார்ருக்கு அப்புடியா ஓகே ஓகே அதானாப் அது ஆ அது வந்து புதுப்பிச்சுட்ருந்தாங்க அந்த கட் தடங்கள்லெலா அ இடிஞ்ச லைட்டா கொஞ்ச இடிஞ்ச நெலைல தந்துது நாங் கும்பாபி அஹ அ அங்க அங்க புதுப்பிக்கல அந்த கோயிலுக் போயிட்டு அதுக்கப்ற திரும்ப இன்னோர் கோயில் போனோ அதுதா கொஞ்ச இடிஞ்ச மாரி இருந்துச்சு அது வானா எனக்கு டக்குனு பேர் வந்துர்ச்சு
க்கிறே உம் அது
இல் ஆ சமயபுர சமயபுர போனோ ஆ இல்ல அது பேரு வந்து டிஃப்ரெண்ட்டா வரும் ம் அப் ரொம்ப நாள் ஆயிடுச்சு
பாலத்துக்கடியில இருந்ததா
ஆ ஆமா பா அந்த மெயின் ரோடுல்ருந்து மெயின் ஹைவேல்ருந்து அ கொஞ்ச வெளில அவுட்டர்ல போற மார்ருக்கு இந்த ரோடு அ ஹைவேல்ருந்து எறங்கி
மூனு ஆ மூனுச்சாமி பிரம்மர் எல்லாமே இந்தாங்ளா அந்தக் கோயிலான் தெர்ல உத்தமர் கோவில்னு சொல்
அங்கு எனக்கு அவ்ளோ தெரியலையே அது பட் ஆனா அவுட்டர்ல இருந்துச்சுங்க
ம் பிரம்மர் விஷ்ணு சிவன் மூணு பேருமே அங்க இருப்பாங்க
மேபி அந்த கோயிலாதா இருக்குனு நெனைக்கறே ஆ எனக் கு அவங்க இங்க ஒரு ரிலேட்டிவ் கூட போயிருந்தோ அவங்கதா வந்து இந்த மாரி அவங்களுக்கு யாரோ சொல்லியிருந்தாங்க இந்த மாரி பழமை வாய்ந்த கோயில் ஒன்னு இருக்கு போய்ட்டு வாங்க அப்டின்னு ட்டு சோ நாங்க அங்க போனோ ஆமா அங்க போனோ அதுக்கப்புறம் தஞ்சாவூர் போயிருந்தோ பெரிய கோயிலுக்கு நாங்க போயிருந்தப்போ வந்து ட்டு அப்போ ஏதோ ஒரு நல்ல ஒரு விசேஷந் தானே எல்லாமே கச்சேரில்லா நடத்தீட்ருந்தாங்க ஆம் அது பேரு மறந்துட்டே என்ன ஒரு விசேஷ
பண்ணுவாங்க சதய விழாவா சொல்லுவாங்க அப்புறொ அங்க லைட்ஸெல்லா போட்டு சீரியல் லைட் லா போட்டு ஏதோ பர்டேன்னு நெனைக்கிறே ஆஹ அது மாரி பண்ணிட்டு
கரெக்ட் கரெக்ட் அந்த மாரி நடந்துச்சு அஹ் நல்லா இருந்துச்சு அஹ அந்த சைடு போனது ஒரு மாரி அ எங்கேயோ ஒரு பழமையான
ஆ ஆமா உண்மையாவே நமக்கே ஏதோ அங்க வாழ்ந்த மாரி ஒரு ஞாபக எல்லா வரு
ஆஹ் கரெக்ட்டுங்க ம் அந்த ஒரு மாரி பழமையான அவங்க சோழர் காலொ அந்த மாரி அவங்களோட நினைவெல்லா ஆட்டோமேட்டிக்கா வந்துரு இப்படியெல்லா இருந்தாங்களா அப்படிங்கிற
அதா அதா அதா ம் நல்லா இருக்கு கத கோயிலுக்குள்ள போனாலே ஒரு அப்படியே நீங்க சொன்ன மாரி ஒரு வைப் நல்லாருக்கு
ஆஹ் ஆமாங்க அங்க அங்க போய் ட்டு அப்புறோ வந்து தஞ்சாவூர் கோய்லுக் போனுமா அப்புறோ வந்து அந்த ம் அ மராத்திய கோட்டைன் சொல்லுவாங்குள அங்க போனோ அதூ சூப்
பேலன்ஸ் மோட்டல் சரஸ்வத் பேலஸு லைப்ரேரி இதெல்லா சேர்ந்திருக்கு
ஆஹ் கரெக்ட்டு அ நாங்க வந்து அந்த பேலஸ் கூட்டு போனு லைப்ரரி க்கு போகுல கொஞ்சோ டைம் ஆய்ட்ச்சு நா முட்ஸ்ட்டு ஊருக் கெளம்பிட்டோ அதா எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க அங்க போனாவே சுத்தி பாகுறக்கு டைம் போய் எ எவுளோ சுத்தி பாத்தாலு அதுக்கு புதுசு புதுசா ஒரு கோயிலு ஒரு எ டோ அது மார்ருந்து
ஆமா உண்மயாவே எப் அதாவது ஒரு பிளான் பண்ணோனா எத்தன தடவ் போனாலு புதுசா பாக்கற மாரியே இருக்கு அதே மார் ஸ்ரீரங்கோ போனாலு அது மார்தா இருக்கு எத் தன் தடவ் போனால்மே புதுசா எதோ ஒரு விஷ் யத்த பாக்கற மாரி இருக்கு அங்க நெறைய்ய அன்நேர்த்ல பாத்துட்டே இருக்லா நே நீ அந்த ச சருணாலயம் அதெல்லா வந்து இது வடுவூரார் அங்கயா எங்க எங்க
புரியல நா எங்க இருக்க அப்டின் கேக்
ஆ அந் ஆ நீங்க அந்த சர்ணாலயம்லா சொன்னீங்கள்ல
ஆமா அது வந்து ஆ நா வந்து அந்த சைடே இல்ல நா வந்து ஈரோடு சைடு ஆம் இங்க ஒருச் சின்ன சர்ணாலயு இருக்கு ஈரோட்ல ஒரு இது இருக்கு அத சொல்றனா பெருசா இங்க ய மேபி அ அவ்ளோ ஃபேமஸான எடோ இருக்குறேன் வச்சுக்கோங்ளே அப்புறோ அந்த சைட்லா பெரிய பெ கோய்ல்டிருக்கு எங்ளுக் பக் பக்கத்துல பாத்தீங்ன்னா பழனி எங்ளுக்கு தூ கொஞ்சோ பக்
ஆஹ் அத அத அதா அது அதுக்கு கொஞ்ச கொஞ்ச தூரத்துலே நெறைய ஃபேமஸ் சான எடோ இருக்கு நெனைக்கிற கொஞ்ச
ஆஹ் ஆமா கொஞ்ச தூரோ போணு உம் ஆனா திருச்சி அந் சைட்ல எடுத்துட்டீங்ன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் சுத்தி நறையா இருக்கு அ மெய்ல்ந்து ஒரு பத்து பதனஞ்சு நீங்க எப்டி அடிக்கடி கோயி க்குலா போவீங்ளா இல்ல என்னாச் சோ ரொம்ப நாள்க் ஒர் ஆ வரயா
ஆ போவே கோயிலுக்லா அடிக்கடி போய்ருவ இங்க ஆக்சுலி அ கோயம்தூர்ல இர்க்கே
ஓகே
அங்கே அத்னால இங்கேயுமே வந்து பக்கத்ல எந்த கோயில்னால் டக் போய்க்குவ எதாவ்து அங் ங்கிறப்போ வந்து நம்ம ப்பு யாரோ ஒர்தொங்க கூடதா போற மார் இர்க்கு இது நமக்கு பழகின எடோ பழ ஒர் நாள நானே போயிக்குவ எங்கனாலு தூரமா தனியா
ஓகே ஓகே
ல்லாம் போனா தனியா போனாதா சாமி விட்டுட்டு ம் நிம்மதியா ஃப்ரீயா வேற எந்த ஒரு பேச்சு அஹ்
ம் ஒரு மன நிம்மதியோட போய்ட்டு வந்தர்லா
ஆம்மா
அப்றோ வே றேன்ன உங்களுக்கு இந்த மாரி டூர் கோயில் இல்லாம வேற எதாச்சு டூர் மாரி எல்லா போய்ர்க்கிங்ளா எ இல்ல அந்த மாரி பி கடற்கரை அ மலைகள் ம்
ட்டியெல்லா பக்கொன்தானே எங்களுக்கு
ஆ ஆ ஹ
இங்கே இருக்கும்போது இங்கே ஊட்டி போயிர்க்கம் அங்க வந்துட்டு ம் கொடைக்கானல் போ போயிர்க்கோ இன்னு இந்த ஏர் போணுன் ஆச ஆனா இன்னு பிளான் பண்ணல ம்
ஓகே ஓகே ஓகேங்க
உம்
உங்களுக்கு எந்த மாரி கடற்கரை மாரி இடங்கள் புடிக்குமா இல்ல மலை பிரதேசங்கள் எல்லாம் புடிக்குமா அந்த மாரி
எனக்கு வந்து கடற்கரை புடிக்கு ஆனா கொஞ்சோ பயமா இருக்கு ப்ச் ரெண்டுமே தா பயன்தான் அதுவு மலைய பாத்தாலு கொஞ்சோ பயமா இருக்கு கடல பாத்தாலு நம்ம எப்பயாதுதான போய் பார்க்குறோம் அதனால அந்த ஒரு பயோ அங்க அதிகமா போறோ வரோ பழகிட்டோனா நமக்கு அந்த பயோ இருக்காது
ம் ம் ம்
பாத்தாலு கொஞ்சோ பயமா இருக்கு கடல பாத்தாலு கொஞ்சோ பயமாதா இருக்கு உங்களுக்
ஓகே ஓகே எனக்கு எனக்கு கடற் கரை புடிக்கும் மலயோட மலை மலை சு போவேன் பட் ஆனா கடற்கரைன்னா எனக்கு கொஞ்சம் புடிக்கா மாதிரி ரொம்ப அமைதியா பீஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த என்விரான்மெண்ட் எனக்கு கொஞ்சம் புடிகோம்னு வைங்களே அந்த அலைகள் சவுண்டு அதெல்லாம் எனக்
உன் பேர்ல இருந்து மேம் எங்க பக்கமா போற மாதிரி இருந்தா எந்த கடற்கரை
எங்களுக்கு பக்கத்துல அப்படின்னா இதுவரைக்கும் நான் அதிகமா போனதுன்னா திருச்செந்தூர் அதுவும் பக்கம் இல்ல அதுவுட்டா கேரளா கேரளாவில் இருக்க ம் கடற்கரைகள்லாம் கொஞ்சம் பக்கம் ணீங்கனா இதெல்லாம் மத்தத கம்பேர் பண்றதுக்கு
அதா அத
கொச்சி அதெல்லாம் கொஞ்சம் பக்கம் அது உட்டா சென்னை தான்
ம் சரி தொடர்ந்து அடுத்ததுல இதே பேசலாம்
ஆ ஓகேங்க ஓகேங்க